இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்களா
அப்புறோ என்ன பண்றீங்க ஆ ரொம்பவே நல்லா இருக்கே நானே உங்கள பேசணு கூப்டணு அப்டின்னு நா நெனச்சிட்டு இருந்த நா சமீபத்ததுல எங்க வீட்ல வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சா அது ரொம்ப சூப்பரா வந்திருந்தது நீங்க ஸ்நாக்ஸ்னா நல்லா விரும்பி சாப்டுவீங்கல்ல அதா உங்கள்ட்ட அத சொல்லலா அப்டினுட்டு பண்ண
அப்பிடியா என் என்ன ஸ்னாக்ஸ் பண்ணியிருந்தீங்க
அ சிம்ப்ளா வீட்ல இருக்க ஒரு வெங்காயத்தலா வெச்சுட்டு நம்ப ஒரு போண்டா மாரி செய்யாம அதயே ஒதரு ஒதறி போட்ட மாரி ஒரு பகோடாவா செஞ்சிருந்தா
ஓ செரி வெங்காய பகோடா
இல்ல அக்கா ஆ ஆம்மா வெங்காய பகோடா சொஞ்சா நேத்தி அது எப்பொழுதா விட ரொம்ப சூப்பரா வந்துச்சு
பரவாயில்லியே அது நல்லாருக்கூ ஆனா நார்மலா அது வெங்காய பகடாவே எல்லாருக்குமே ரொம்ப புடிக்கூ அந்த டீ டையத்துல அது சாப்புறது அப்டிங்கறிறது ரொம்ப நல்லாருக்கூ ஆனா எனக்கு வந்து நறிய எண்ணெ வந்து குடிச்சிருது எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க ஃபஸ்ட் வந்து வெங்கய பகோடாவ சொல்லுங்க அதுக்கப்பறோ நா நேத்து சின்ன ஒரு ஒரு உணவு செஞ்செ அது சரியா எனக்கு வராம போயிட்டு அது என்ன கார்ணொ அப்டின்றறத எனக்கு சொல்லுங்க நீங்க ஃபஸ்டு வெங்காய பகோடா எப்டி செஞ்சிங்கன்னு சொல்லுங்க
ஆ வெங்காய பக்கோடவ்ல நா என்ன பண்னுவன்னா வெங்காயத்த வந்துட்டு நல்ல கத்தி மாதிரி நீட்டு வாக்குல நறுக்குவாங்கல்ல அந்த மாதிரி நீள் வாக்குல நல்ல நறுக்கிட்டு அதுல வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு தனி மிளகாய் தூல்லு உப்பு சோம்பு அ போட்டுட்டு பூண்டு தட்டி போட்டு அதுல கொஞ்சமா நா என்ன பண்ணிருப்பன்னா கருவேப்பிலய நைசா அரிஞ்சு போட்டுட்டு முட்டை கோசு இருக்கும்ல அதையு தூள் மாதிரி நறுக்கி போட்டு இது எல்லாத்தியு நா பெசறி வச்சிடுவ ஒரு அர மணி நேர கிட்ட
ம்
அது பெசறி வச்சுட்டோம்னா அந்த காரம் உப்பு எல்லா அந்த இதுக்குள்ள பெய்டு அப்டி பேசஞ்சு வெச்சு அரமண்நேர கழிச்சு அதுல வந்து தேவயான அளவு உப்பு போட்டுட்டு சிறிதளவு தண்ணீர் விட்டு இப்ப ஒரு டம்ளர் வந்துட்டு நம்ப கடல மாவுன்னா அர டம்ளர் அரிசி மாவு கலந்துட்டு அப்டி போடுவ நானு
ஓ சரி சரி கடலமாவு அரிசிமாவு ரெண்டுங்கலந்தீங்க
ஆம்மா சரிக்கு சமமா கலக்கணு இப்ப ஒரு டம்ளர் கடல மாவுன்னா நம்மக்கு ஒருக்க டம்ளர்னா நம்ம டம்ளரால அளந்து போடப்படியாது நம்ப ஒரு கை பக்கவத்துக்கு தா போடுவோ அது வந்து ஒரு அர டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு அப்டி சமமா கலந்துப்ப பாதிக்கு பாதி
ஓ சரி சரி நல்லா வந்துர்க்குமே
ஆ நல்ல பேசஞ்சி வெச்சுட்டு எண்ணெ நல்லா சூட ஆனத்துக்கு அப்புறோ போட்டீங்கன்ன அந்த ஹோட்டல்லஎல்லா இல்ல கடைய்எல்லா விப்பாங்கல்ல அந்த மாதிரி பகோடா மாதிரியு வரு
ஓ சாப்புற்றது யாருமே என்னா ப்போ வந்திருக்குமே உங்களுக் கண்டிப்பா
ஆம்மா நீங்க சாப்புடுவீங்கறதுனாலதா நா நேத்தி நல்லா வந்ததுங்கறத உங்கள தொடர்பு கொண்டே இப்ப சொன்னே அ நீங்க என்ன செஞ்சீங்க நேத்தி பக்குவம் சரியில்லன் சொன்னீங்க
ஏ செஞ்ச பக்குவத்த ஏ கேக்குறீங்க நேத்து நா வட செஞ்செ
ஓ வட வந்து அதிகமா எண்ணெவிய குடிச்சிருச்சா
எண்ணெய்ய குடிச்சிருச்சாங்கறத விட அப்பளோ மயிருஆய்ருச்சு வட
ஒ அ அ ஓக்கே சரிங்க சரிங்க எதுனால அப்டி ஆனுது
தண்ணி ரொம்ப அரைக்கு பொழுது தண்ணி அதிகமா விட்டு அரச்சுபுட்டே போல தெரியில எனக்கு
ஓ சரிங்க அதனால அப்டி ஆகிவ்ட்டதா நா என்ன பண்ணுவன்னா நீங்க உளுந்து ஊற வக்கிறீங்கல்ல அப்பவே வந்துட்டு நீங்க அரிசி வந்து தனியா கொஞ்ச்ரோண்டு ஒரு பச்சரிசி ஊற வச்சி அரப்பீங்ளா
இல்ல எப்போதுமே வடைக்கு வந்து பச்சரிசி அரிசி வகை எதுவுமே சேத்துக்கவே மாட்டே ஆனா வட நல்லாருக்கும் இப்ப எடையில அம்மாவசை வந்தது இல்லையா அம்மாவசைக்கு கூட வட தா போட்ருந்த நல்லா வந்திருந்துச்சு எங்களோட மாமியாருமே வந்துட்டு வட வெறுமா அதும் உளுந்து மாவு மட்டுந்தா சேப்பாங்க அரிசி மாவு சேக்க மாட்டாங்க
ஒன்னு ஆரம்பத்துல உளுந்த மாவு மட்டு சேத் தா ஆனா உங்ளுக்கு அது எண்ணெய குடிக்காம வருதா வெறு உளுந்துமாவு சேத்தா ஒடம்புக்கு நல்லதுன்னு நானும் அப்டி செஞ்சிட்ருந்த ஆனா எண்ணெய வந்து அது ப்பா அரை லிட்ரு ஊத்றனா கால் லிட்ரு எண்ணெ வடையிலியே போயிட்றமாறி இல்ல எண்ணெய குடிச்சுபுடுது
ஐய்யய்யோ நேத்து ஏன் கேக்குறீங்க நேத்து இந்த வ வட சின்னா பசங்க எழுந்துருச் சாங்கன்னு எல்லா வேலையு முடிசிட்டு இந்த கடைசியா வட போட்டுக்குவோ அப்டின் சொல்லிட்டு அரைக்கும் லேஸா லேட்டா அரை க்கி வச்சிட்டே அ அம் எ அரைச்சிட்ருக்கும்போது சின்னாபா எந்திரிஸ்ட்டாங்க அவ சரத்துல நா எப்போதும் இட்லிக்கு மாவு அரைப்பே பாருங்க அந்த மாறி தண்ணியா விட்டுட்டே ரொம்ப ரொம்போ ஊத்துட்டேன்னு இல்ல ஒரு ஆனா நல்லா ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணிய ஊத்திட் தண்ணி உட்ட மாறி தானே அரைக்கணு அப்ப தானே வட வந்து நல்லா வரு அ ஏண்டா அரைச்சோ அப்படின் டு இந்த பக்கோ ரொம்போ கஷ்டமா போயிட்டு சேரி நல்லா வருன் நெனச்சிக்கிட்டு போட்டுடே வெங்காயம்ல்லா வெட்டி வட பத
அந்த மாதிரி நீங்க தவறுதலா வர நேரத்துல ஒண்ணுமே இல்ல நீங்க வந்துட்டு அரிசிமாவு இருக்கும்ல்ல வீட்ல எப்போதும் நம்போ வெச்சிருப்போம்ல்ல பச்சரிசிமாவ கொஞ்சோ கலந்து ஒரு வட தட்றீங்க அந்த மாறி சதசதன்னு வந்துட்டுனா அரிசிமாவ கலந்துட்டீங்குன்னா அது ஹோட்டல் வட மாறி ஆயிடும் ஹோட்டல்ல எப்டி நல்லா கல்லு மாதிரி இருக்குல்ல வட
ஆமா இல்ல நீங்க எனக்கு நேத்து இந்த சந்தேகம் எனக்கு இருந்துச்சி அரிசிமாவு கலந்துக்குவுமா அப்டின்ட்டு ஒரு வேல நல்லா இல்லாம போயிட்னா இன்னு என்னாப்
இல்ல ப்றே இல்லப்பா நம்ப எல்லா ஹோட்டல்லையுமே நீங்க ஒரு கடையில ஒரு டீ கடையில எல்லா போயிட்டு வட வாங்றீங்கன்னாலே அவுங்க வட எப் பிடி அந்த வடிவமா வருது அப்டி அழுத்தமா இருக்குன்னு நெனைக்கிறீங்க அவுங்க அரிசிமாவ கலந்துடுவாங்க
ஓ
ஆ அரிசிமாவு கலக்குற வயிஸ் தா இவிங்க பாருங்க நம்ப வீட்டு வடையில எவ்ளோ எண்ணெ நிக்கும் ஆனா கட வடையில எண்ணெயே இருக்காது
ஆமா
அவுங்க அரிசிமாவ கலந்துடுவாங்க அரச்சி வெச்சுட்டு அதுனாலதா வந்துட்டு அதுல எண்ணெ இருக்க மாட்டுது நீங்க அரிசி மாவு கலந்திருந்தீங்கன்னா உங்ளுக்கு வட நல்லா வந்துருக்கும் நீங்க உளுந்து வெறும் உளுந்தா சாப்டையில ஒடம்புக் கு நல்லதுங்கிறது ஓக் க்கே தா இந்த மாதிரி சிறிய தவறுகள் நிகழும் நேரத்துல நீங்க வந்துட்டு அதுல அரிசிமாவ கலந்துக்கோங்க இனிமேலு
உம் நா என்னென்னா அரிசிமாவ கலக்காம நா பாட்டுக்கு
ஆ சொல்லுங்க தோழி
ல்ல புரி
அ அதே மாதிரி பாயசோ எப்பிடி வெப்பீங்க நீங்க நா வந்துட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு கல்யாண வீட்ல வெக்கிற மாறி வெக் கிறது
ஒரே எண் சாப்பாடு ஃபுல்லா எண்ணெ அது அந்த இது பாக்குறே அந்த வட
கொஞ்சோ மந்தமாவு ஆயிடு
எனக்கு அதுலதா ரெண்டு வடைய நேத்து சாப்ட்டுபுட்டு எனக்கு அதுல வேற எனக்கு ரொம்போ வந் த்து ஒ ஒ ஓடம்பு முடியாத மாரி இருந்துச்சு காலையில அவ்ளோ வட சாம்பாரு பொரியல்னு எல்லாத்தையு கொண்டுப்போய் கால்ல கொ ட்டிருக்கே வேஸ்ட்டா என்னோட என்னுடைய திறந்தது பாருங்க அவ்ளோ பொருள் வேஸ்ட்டு பொருள் வேஸ்ட்டு என்னோட உழை
நீங்க என்னடா கேட்டுருந்திருக்கலாம்ல என்ன பண்ணலாட்டு இல்லனா நீங்க இப்ப எல்லா எல்லாத்துக்கு செல்லு வந்துருச்சு அதுல போட்டு பாத்தீங்கனாலே தெரியு நா அந்த அரிசி மாவு கலந்ததுக்கு அப்புறோ தா எங்க வீட் ட்ல எப்டினா எண்ணெய குடிக்காம வட நல்லா வர ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னெல்லா வந்துட்டு ஒரே ஆனா வெறு உளுந்துல தட்டினம்னா நல்லா சுவையாருக்கோ ஆனா பாரு எண்ணய நறைய குடிச்சுடும்ப்பா அதுனா நாலு வட தின்னம்னாலே நமக்கு அன்னைய பொழுதுக்கே மத மதனு ஆய்டு
ஆமா இப்போ வடைக்கி போட்றோ அப்டின்னாக்கா கொறைஞ்சது எவ்ளோ நேரத்துக்கு ஊர வைப்பீங்க நீங்க உளுந்த
வட உளுந்துனா வந்துட்டு ந தோல் இல்லாம வந்து தோல் நீக்குனா உழுந்து தா நா வாங்கி வச்சிருப்பே ஏன்னா தோளோட உளுந்துனா வந்துட்டு கழுவ அலுப்பு பட்டுகிட்டு
ஆமா
ஆ அதனால வந்துட்டு நா ஒரு அர மண் நேரோ வடக்கி ஊத்தனீங்கனாலே நீங்க போது அதுக்கு மேல வேண்டா நா ஒரு அர மண் நேரோ தோல் நீக்கின உழுந்துங்கறனால அர மண் நேரோ ஊற வச்சு நா அரைச்சிடுவே நீங்க
ஓ அர மண் நேரோ தா ஊறவப்பீங்களா
ஆமா வடக்கின்னா அவ்ளோ தா பா ஊறவக்கனோ நம் இட்லிக்கினதா ஒன்ர மண் நேரோ ரெண்டு மண் நேரோ கிட் ட ஊறணு நீங்க எப்டி தோல் உழுந்து போடுவீங்களா தோல் இல்லாத உழுந்து
நா தோல் இல்லாத உளுந்ததா நா போடுவே ஆனா நா வந்
தோல் இல்லாத உழுந்துனா அர மண் நேரத்துக்கு மேல நீங்க ஊற வைக்க கூடாது வடக்கிங்கு போது
சரி சரினா ஒ கிட்டதட் ட ஒரு ஒன்றரை மண் நேரத்துக்கு மேல ஊறிடுச்சி அதா நா மத்த வேலயெல்லா பாத்துட்டு வந்தோனே அ அதனால எனக்கு அது செரி அது ஊறட்டு அப்டின்ற மாரி நா போட்டுட்டே
அது மாவு களம்பாது தண்ணிய குடிச்சுட்டு தண்ணியா தா நீத்து போகு ஒளிஞ்சி நீங்க எவ்ளோ உளுந்து போட்டீங்களோ அந்த அளவு க்கு தா மாவு இருக்கு நீங்க அர மண் நேரத்துல அரைச்சு பாருங்க மாவு நல்ல உபரி அதிகமா வரு
அப்டியா நா இப்ப இன்னைக்குமே நா வடக்கி ஊற போ ட்றே இப்பக்கு நீங்க சொன்னதுக்கு அப்றோ நா இப்ப ஊர போட்றே அ செஞ்சு பாக்கலா எப்டி வர்றதுன்னு செஞ்சு பாக்கலா அப்டின்னுட்டு என்னா இப்ப அரசி மாவு கலந்துகிட்ட
ஆமாப்பா அரிசி மா நீங்க ஒண்ணு இல்ல மாவு பெசஞ்சு அந்த மாவு வந்துட்டு ஒரு அர மணி நேரோ ஊற வச்சு அரைங்க இது வந்து எங்க அம்மா தா எனக்கு சொல்லி குடுத்தாங்க எப்டின்னா வந்துட்டு நா என்ன பண்ணுவே மணிக்கணக்கா ஒரு தடவ அதாவ்து எங்க அம்மா வீட்டுல இருக்கையில நா ஊற வச்சிருந்தே அப்பதா அம்மா சத்தோ போட்டாங்க ஒரு சாய்ந்த நேரத்துல சாமிக்கு படைக்க வந்துட்டு வட ஒரு சக்கர பொங்கல் செய்யில இவ்ளோ நேரோ ஊர்னா அந்த மாவு எண்ணத்துக்கு ஆவு நீ வந்துட்டு அர மண் நேரத்துக்கு மேல வடக்கி ஊற கூடாது அது வந்துட்டு அந்த ஒரு அழுத்தமா இருக்கும்ல அந்த கொற கொறப்போட செஞ்சாதா அது வந்து அந்த அது நல்லா இருக் கு அப்டிங்கிற மாதிரி அ நீங்க அர மண் நேரோ ஊர வச்சு பாருங்க அந்த மாரி அரிசி மாவு கலந்திங்க அதுக்குன்ன அரிசி மாவு நறைய போட்டுடாம போ நமக்கு தெரியும்ல ஒரு கை புடி அளவு ஒரு பக்குவோ சிரிதளவு அந்த மாதிரி கலந்துட்டு செஞ்சு பாருங்க நீங்க எண்ணெயவு குடிக்காது வடையு சூப்பரா இருக்கு
ஓ செரி செரி நா இப்ப இப்ப நா ஊர வச்சிருக்கதே வந்து பன்னென்ரே இப்ப இன்னைக்கு ஒன்னு பெருசா சமைக்கல தயிர் சாதோ தா செய்ய போறே
நீங்க நிச்சயமா நா சொன்னது போல செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சுட்டு என்ன தொ தொடர்பு கொள்ளுங்க நல்லா அருமையா வரு அது
ஓ செரி செரி ஆனா நா உண்மையா யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி கேட்டுருந்திருக்கலா எப்டி அவ்ளோ பொருள் வீணா போனது இல்லையா இல்ல வீணா போற கொஞ்சொ தடுத்து இருந்திருக்கலா இல்லையா
ஆமாப்பா நா என்ன பண்ணிட்டே இது வந்து அரிசி மாவ கலக்குனுன் தெரியாம ஒரு தடவ வந்து திருமணமான புதுசுல வந்துட் டு இது என்னோட அத்த வந்து என்ன வட தட்ட சொல்லிட்டாங்க வருட பிறப்பு விழாவுக்கு மாவ கொஞ்சொ தண்ணியா அரச்சுட்டே அவங்க நம்மள திட்டுவாங்களே சொல்லிப்ட்டு என்ன சமாளி க்றதுன் தெரியாம சப்பாத்தி மாவ கோதும மாவ போட்டு அ வடய தட்டி வுட்டுட்டே நம்மள புதுசு கல்யாணான புதுசு நமக்கு வடக்கிட தட்ட தெர்லன்னு நம்மள எதுவு சொல்லுவாங்களேன்ட்டு
ஓ அல்ல எனக்கு நேத் து நா எ நா நெறைய தடவ நா வட போட்டுருக்கே எனக்கு நேத்து நடந்த மாதிரி எனக்கு இதுவரைக்கு அந்த மாரி
இது நீங்க அத அதிக நேரம் ஊற வச்சுட்டீங்கா தண்ணி அதிகமா ஊத்திட்டீங்க அதுதா காரணோ
தண்ணி வந்து நா நெறைய ஊத்திட்டே அது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது ஆ நா எப்போதுமே இப்ப நம்ப வட பாயாசோ செய்றோ அப்டின்னா நம்ப வேல செய்யறதுக்கு முன்னாடிே நா ஊறவப்பே ஆ வடைக்கு என்னான்னு நா ஊற வப்பே இப்போ நா சாம்பார் வச்சுட்டு சாதோ வச்சிட்டு பொரியல்லா பண்ணிட்டு அதுக்கப்பறோ நா வந்து வடை செய்றே அப்டின்னா எனக்கு அந்த நேரம் சரியா இருக்கு ந்த அந்த அதுவு இப்போ கரெக்டான அவுன்ஸ்
நீங்க சொல்ல சொல்ல தோழி எனக்கே வட பாயாசோ சாப்டணுனு ஆசையா இருக்கு எங்க வீட்டுல நா என் கணவர் கொழந்தைங்கள்தா இருக்கோமா அவங்க எப்டின்னா வச்சுங்களே எ புள்ளையு வந்துட்டு இருந்த எப்ப பாத்தாலு மோர் சோறு ரசொ சோறுன்னு இருக்கு எ கணவரு எனக்கு வாய்த்தது அப்டிங்கற மாதிரி எந்த உணவையுமே ஒரு விரும்பி சாப்டாத ஒரு ஜீவன் அ அசைவோ வைக்கிறீங்களா நா நா மூணு வேளைக்கு இல்ல மூணு நாளைக்கு வேணாலு சாப்புடுவே சைவமா எங்கிட்ட கொண்டு வராதாங்குற மாரி கேரக்டரு
அ இல்லல்ல கொழந்தைங்களே வந்து அசைவ உணவுக்கு தா ஆசப்படுறாங்க சைவ உணவா எங்க சாப்புடுறாங்க கொழந்தைங்க
ஆ நா ரொம்பவே ஏங்கி போயிருக் அப்பா நீங்க வந்து எனக்கு இப்ப வட பாயசம்லா சொல்லி என்னோட ஆசைகள எல்லா தூண்டிடீங்க ஏனா வட பாயசோ செஞ்சு நீங்க நம்புனாலு நம்பாட்டினாலு என் வீட்ல ஒரு ஒன்ற வருடோ ரெண்டு வருடோ இருக்கு இந்த வருஷோ ஒரு பொங்கலுக்கு புது வருச பிறப்பு கூட செய்யல அத நம்ப நா என்ன நெனைச்சிக்கிறது ஒரு இப்ப வீடெல்லா அலசி சுத்தம் பண்ணி அன்னைக்கு காலைருந்து இப்போ வருச பொறப்புனா நம்ப வேலை பாக்குறோ அந்த டயடோட வட தட்டி எல்லா கொண்டாந்தா ஒருத்தரு திங்க மாட்டாங்க
ஆமா
அத நம்போ நம்ப ஒருத்தருக்காக இவ்வளவு செய்யறது ஆமா போ அப்டின்ட்டு நா அலுப்புப்பட்டுட்டே இந்த வருஷோ ஒரு சமீபத்துல புது வருட பிறப்பு வந்ததுல்ல அதுக்கு கூட நா ஒன்னு செய்லப்பா எனக்கு வட பாயாசோ சாப்பட்ணு வட சாப்பட்ணு ஒரு அப்பெல்லாம் பாயசோ சாப்படணுனு ரொம்பவே ஆசையா இருக்கு
ம் ம் எனக்கு நா எனக்கு பெருசா தெரியாது அந்த வேல நா ரொம்ப சீக்கரோ செஞ்சிருவே எனக்கு வந்து
ஆனா தோழி எல்லாருமே சாப்ட்டாதானேதா நமக்கு
ஆ அதுதா எல்லாரு சாப்ட்டாதா நமக்கு வந்து அத செய்யறதுக்குன் நமக்கு தோணு
அதே மாதிரி சரியா சொல்றீங்க அதே மாதிரி நா செஞ்சுட்டு எதாவ்து சரி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு நா ஒரு மாங்கா பச்சடி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சுட்டே அத செஞ்சுட்டு எ கணவர்ட்ட குடுக்குற அவங்களு சாப்ட மாட்டறாங்க எ பிள்ளையு வேண்டாங்கிறா செரி போங்கன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப புடிக்குனு அவரு ஒரு நாள்யே வந்து மூணு தர வ நாலு தடவ கிண்ணத்துல எடுத்து எடுத்து வச்சுட்டு திங்கிற என்ன கிண்டல் அடிக்கிறாங்க உங்க அம்மா அவளுக்காக செஞ்சி வச்சிட்டு எப்டி அவளே திங்கிறா பாரு தீனிக்குழ்ழி அப் அப்டின்னாலா என்ன கிண்டல் அடிக்கிறாங்கப்பா
இந்துக்கா அப்றோ கிண்டல் அடிக்கிறதுக்கு கூட பிரச்சன இல்ல அது வைய்த்துக்கு நமக்கு ஏதாவது பண்ணி வுட்டுரோ இல்ல
அதுவு உண்மதா அத்தன தடவ மங்கா பச்சடிய சாப்ட்டுட்டு மறுநாள் ப்ரா ஆ நம்ப எண்ணா பண்ணிட் போனு உங்களுக்கே தெரியுல்ல அந்த மாரி சூழ்நெல தா எனக்கு ஆயிட்டு
ஆமா அந்த மார்தா வந்து இழுத்து வுட்றது மீண்டும் அடுத் தலைப்புல பேசலா நன்றி
ஆ செரிங்க தோழி நன்றி